வணக்கம்.
வணக்கம் தோழி நா பேசுறது தெளிவா கேக்
ஆ, நன்றா கேக்குது உங் உங்ளுக் கேக்குதா?
ஆ, தெளிவா கேக்குதுங்க தோழி, எப்டிருக்கீங்க?
அ, நலம் நலம் நீங்க எப்டி இருக்கீங்க?
நல்லாருக்கேங்க தோழி. செரிங்க தோழி இப்ப வந்து, ம் சாப்டாச்சுங்க தோழி நீங்க
இல்லங்க, இனிமேதா
சேரிங்க தோழி, ஏன காலை உணவு ரொம்ப லேட்டா தா சாப்டுவீங்களோ?
இல்ல ஹெல்த் மிக்ஸ் குடிச்சட்டேன் சரி கொஞ்ச நேரம் கேப் உடட்டும்ன்னு
ஓ செரி செரிங்க தோழி பரவில்லைங்க இப்ப வந்துங்க நம்ம நெறைய இடத்த துக்கு வந்து பயணம்யிருப்போ இலைங்களா ஆஹ் ஆஹ் அந்த பயணத்தை பத்தி நீங்க சொல்ல முடியுமா தோழி எப்போவது நீங்க போன பயணம் இல்லைன்னா வந்துட்டு
அப்படியா நான் வந்து சிறு வயசுல இருக்கும் போது எங்க தாத்தா பாட்டி அம்மா வீட்டு சைடு இருக்குல்ல
உம் உம்
கூட போயிருந்தேன் அது வந்து என்னால மறக்க முடியாத நிகழ்வு அம்மா கூட பொறந்த பெரியம்மா சித் த்தி மாமா பசங்க எல்லா இப்போ நம்ம நினைச்சாலும் போக முடியலல்ல அது வந்து நாங்க சின்ன ஒரு ஊருக்கு தான் போயிருந்தோம் அந்த உங்க அந்த அந்த நேர்த்திக்கடனு சொல்லுவோம்ல அதுக்காக அது வந்து இப்ப இவரைக் கும் மறக்க முடியாத நிகழ்வு
உம் செரி செரிங்க தோழி அங்க ஏதாவது அனுபவங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது இருந்தா நீங்க சொல்லலா
ஆஹ் அனுபவம்னு இல்ல அந்த வயசுல எதுவும் தெரியாதுல்ல
உம் இல்ல இப்போ வந்து எப்படி சொல்றது இப்போ அனுபவம் எப்படின்னா இப்போ வந்து நீங்க போகும்போது இயற் கை அ ரசிச்சுிட்டு போனதோ இல்ல வந்து இந்த சுற்றுலா பயணம் மாரி போயிருப்பீங்க இல்லையா அதாவ பத்தி கூட சொல்லலா மலை பிரதேசம் இல்லனா வந்து சில பேர் வந்து காடகள் நோக்கி போவாங்க அந்த மாதிர அனுபவங்கள்லும் ஓ சொல்லா
உம் உம் உம் அது நாங்க அந்த சிற்றுண்டி சொல்லுவோம்ல அது வந்து எடுத்துக்கிட்டு ஆஹ் இந்த மாதிரி இதுல போயிருந்த தோம் பம் செட்டு சொல்லுவோங்கள நம்ம அந்த மாதிரி ரி போய் நாங்க உக்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் அது ரொம்பவே நல்லா இருந்து ச்சி அந்த இயற்கையோட போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்தது நல்லா இருந்துச்சு இப்போ ரீசன்ட் டா எங்க சித்தி பையன் கல்யாணத்துக்கு போயிருந்தோம் அது வ ந்த நம்ம கும்பகோணம் கிட்ட தாஜ்மஹால் மாதிரி இருக் பண்ணியிருக்காங்கல்ல அந்த அம்மா பேட்டைன்ற ஊர்ல வந்து தாஜ்மஹால் மாதிரியே ரெடி பண்ணியிருக்காங்க அவ்வளோ அழகாச்சு இரவு நேரத்துல அந்த லைட்ஸ் லைட்டுக்கும் சூப்பரா இருந்துச்சு
ம்
நீங்க எங்க போயிருக்கீங்க ஏதாவது அனுபவம் சொல்லுங்க
ஆ நான் வந்து பாாரத்தீங்கன்னா நான் தொடர்ந்து இப்போ மலைப் பிரதேசங்களுக்கு தான் இப்ப நான் தோழி சென்று வந்துட்டு இருக்கேன் எனக்கு சிறுவயதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நான் பெருசா வந்து போனது கிடையாது பெற்றோர்கள் கூட இருக்கும்போது சிறு வயதுல ஒரு ஒன்பது ஆ ஒன்பது வகுப்பு படிக்கிற வரைக்கும் தான் வந்து இந்த பயணங்கள் அதெல்லாம் நான் வந்து போனது அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆ செரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருசாக பெருசாக நம்ம வீட்டுலல்லாம் விட மாட்டாங்க இல்லையா நம்ம வந்து படிக்கணும் ஸ்பெஷல் கிளாஸ் அது இ துன்னு இருக்கும் போது நம்மளையும் விடல அதுக் கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் முடிச்சாசு தொடர்ந்து எனக் இடைவேளையே இல்லை அடுத்து காலேஜ் முடிச்சாச்சு காலேஜ் முடிச்சோடனே ஒரு மாசம் தான் வந்து வீட்டுல இருந்த அதுக்கப்புறம் வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேலை பா இருக்கும் போதே வந்து ஹையர் ஸ்டெடீஸ்கும் போட்டு எம் பி ஏ வும் பண்ணிட்டேன் மாஸ்டர் டிகிரியும் அந்த மாரி அடுத்து தடுத்து தொடர்ந்து கமிட்மெண்ட் இருக்கும் போது கரெக்டா எனக்கு இப்போ நான் டிகிரி முடிச்சு ஒரு இரு மூணு இரு வாரங்கள் மூன்று வாரங்கள் பக்கம் இருக்கும்போதே எனக்கு வந்து அலையன்ஸும் வந்து செட் ஸரி ரெண்டு மாதம் மூணு மாதம் இருக்கும்போதே அலையன்ஸுமே வந்து செட் ஆயிருச்சு அப்புறம் திருமாணமும் ஆயிடுச்சு இப்ப நம் போன வருஷம் அப்படிங்கும் போதுதான் வந்துட்டு நான் என்னோட மாஸ்டர் டிகிரியே முடிச்சேன் ஆஹ் அப்படி இருக்கும் போது சரி போன வருஷம் இறுதியில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு திருமணமும் செட் ஆயிருச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி வாயினி அவ்வளவு தான் வேணும் எங்க என்ஜாய் பண்றதுல இப்பா இவங்க கூடையும் நம்ம போனது கிடையாது காலேஜ் ஃப்ரெண்ஸ் கூட அப்டி நம்ப வெளிய சினிமா காலேஜ் கட் பண்ணி அங்க இங்கே போறது அந்த பழக்கமும் நமக்கு கெடையாது அதனால சேரியே வர போற இன்னைக் கணவர் கிட்ட தா கேக்கணும்னு சொல்லிட்டு கணவன் கிட்ட நா சொல்லிட்டே ஆ ப என பொண்ணுப்பாக்க வரும்போதே நா சொல்லிட்டே. இந்த மாரி நா வந்துட்டு எங்கயுமே போனது கிடையாது நா வந்துட்டு சினிமா தேட்டரு கூட ஸ்கூல் காலேஜ் எல்லா கட் பண்ணி நா போனது கிடையாது. அப்டின்னு சொல்லி சொன்னே சே சொல்லிட்டு என் கணவர் வந்து அது அதுக்கு அப்புறோ ஆனா என் கணவர் வந்து பாத்தீங்கன்னா செரியான ஒரு இயற்கை விரும்பி. அஹ் அந்த மாரி நா சொல்லிட்டே எனக்கும் தெரியாது முன்னாடி இவரு இயற்கை விரும்புவாருன்னு சொல்டு அதுக்கப்புறோ வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு ஒரு ஒரு திருமணத்துக்கு முன்பே வந்து பாத்தீங்கன்னா நாங்க வெளியே ஒரு வாட்டி குடும்பத்தோட கூட்டிட்டு போயிட்டு வந்தாரு. அதுக்கப்புறோ திருமணமாயி ஒரு ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறோ ஒரு வாரம் தா வந்து வீட் நாங்க ஒழுங்கமா இருந்தோம் அதுக்கப்புறோ வந்து பாத்தீங்கன்னா நாங்க தொடர்ந்து வந்து ஹனிமூன் போக ஆரமிச்சோ அதுக்கப்புறோ வந்துட்டு தொடர்ந்து நாங்க வெளியே போய் சுத்துறது அந்த மாரிதா போயிட்டு இருக்கு. வெளியே போறது நாங்க ரெண்டு பேருமே, எங்க விரும்புவோ அப்டின்னு மலை. சோ அந்த மாரி போகறதுதா விரும்புவோ, அது வந்து பாத்தீங்கன்னா இரு சக்கர வாகனத்திலயே நாங்க போவோ அந்த மாரி போகும் போதும் ஹ் சில மலைப் பிரதேசம் வந்து பாத்தீங்கன்னா. நாங்க இருக்கூடிய ஊர்ல இருந்து மூணு மணி நேரோ அஞ்சு மணி நேரோ டிரவல் எல்லாமே உக்கார்ந்து போயிருக்கே அப்போ என்னோட ஃப்ரரெண்ட்ஸ் கிட்டாலா சொல்லும் போது, அஞ்சு மணி நேரோ பின்னாடி உக்காந்து போனிய மூணு மணிநேரம், எப்படி உன்னால உக்கார முடிச் து அப்டின்னு கேப்பாங்க. இதுல என்ன இருக்கு, புடிச்சவங்களோட நம்ம இரு ஏதாவது ஒண்ணு பேசிட்டு போவோ போற வழியில அங்க இங்க ஏதாவது சாப்ட்டு போவோ அந்த மாரி இருக்கும் போது மூணு மணிநேரோ, அஞ்சு மணி நேரம்ல தா தினமு போலாம். அதனால நா என்ன அஞ்சு மணி நேரம்லா ரொம்ப கம்மி இத விட கூப்டா கூட நான் எவ்ளோ நேரோ
அது நமக்கு இப்ப தெரியாது. கொஞ்சோ அப்டியே நமக்கு. க்கு பேபிஸ்லா வந்ததுக்கு அப்பறோ பேக் பெயின் வந்துருது.
கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாரி இருக்கிற சமயத்துல எங்க வீட்ல வந்து அத் அதுதா இப்ப சொல்றாங்க இரு தரப்பு வீட்டுலையு இப்வே வந்து நல்லா சுத் திக்கோங்க ஏன்னா கொஞ்ச கமிடமெண்ட்ஸ்னு வந்துன்னா எங்கய சு த்த முடியாது எனக்கும் வந்து உடம்பு வந்து ஒத்து த்துழைக்காது அப்டின்னு சொல்லி சொன்னாங்க ஆ அப்றோ சேரின்னு சொல்லிட்டு அதுக்காக இப்போ இருக்கிற டைம் வந்து இப்ப சென்ற வாரம் கூட வந்து பாத்தீங்கன்னா வியாழன்வெள்ளியில வந்து ஊர் சுத்ததா போனோம் வியாழன் வெள்ளி சனி நானும் என் கணவரு அதுக்கப்பற என்னோட அம் அம்மா நாங்க மூணு பேருமே வந்து கார்ல வந்து போயிட்டு வந்தோ அம்மாவு வரங்கறனால கார்ல வந்து நாங்கள் போவோம் இல்ல நாங்க இருவர் தா அப்படிங்கும்போது இரு சக்கர வாகனம் எங்ளுக் போதுமானதா இருக்கு இந்த மாதிரி நாங்க போற வழியில வந்து பாத்தீங்கன்னா நெறைய பக்கம் நாங்க காட்டு பயணம் காடெல்லா தாண்டிதா நாங்க போக வேண்டியது அந்த மாரிலா இருக்கும் கும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா நெறையா காட்டு விலங்கு
விலங்குகள்ல்லா பாத்துருக்கீங்களா
ம் யானை பாத்துருக்கோங்க தோழி யானை வந்து கூட்டமா வர்த பாத்து
ஆ அது நம்மள எதுவு ந தொந்தரவு கொடுக்காதா
இல்ல தோழி நம்மள எதுவுமே கூட்டமாக இருக்கும்போது தொந்தரவு கொடுக் காது தனியா இருக்கும்போது தொந்தரவு கொடுக்கும் ஆமா அதனால யானைகள் வந்து நாங்க ரெண்டு வாட் டி கிட்டத்தட்ட பாத்திருக்கோ நாலஞ்சு யானைகள் அதுக்கப்பற வந்து பாத்தீங்கன்னா மயில் லு அதெல்லா வந்து நாங்க இருக்கக்கூடிய வீடு பகுதியிலேயே இரு இருந்தாலு நாங்க அங்க காட்டு பகுதியிலயும் பாத்தோம் அ கீரி மானு கொம்பு வச்ச மான் புள்ளிமானும் பாத்தோ அதுக்கப்பற கொம்பு காட்டுமானு இருக்கும் பாத்தீங்களா பெருசு சா கொம்புவச்சு அந்த மானையுமே பார்த்தோம் அதுக்கப்புறம் காற்று பன்றி பார்த்தோம் அது போன வாரம் கூட பாார்த்துட்டு வந்தோம் அதுக்கப்புறம் வந்து பாார்த்தீங்கன்னா உம் வேற என்னன இன்னும் நெறைய விஷயம் விஷயங்கள் பாத்தோம் தோழி
உணவுகள் எல்லா புதுசு புதுசா ட்ரை பண்ணிருக்கீங்களா
பாத்தீங்கன்னா நாங்க வந்துட்டு இங்கிருந்து செல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா நம்ம பயணத்தே இருப்போம் நமக்கு எத்த மணி ஆகுது என்ன ஏது தெரியாது இல்லைங்களா அதனால போற வழியில ஏதோ ஒரு ஹோட்டல் இருந்தது நாங்க போற இடத்துல வந்து பெருச அந்த இடத்துல என்ன ப்ராப் ப்ராவளமோ அது கேட்டு நாங்க வாங்குவோம் நாங்க இதுவரைக்கும் சென்ற இடங்கள்ல வந்து பாத் பாத்தீங்கன்னா இந்த வரிக்கி டீய அதுக்கப்புறம் சாக்லேட் ஹோம்மேட் சாக்லேட்ஸ் இதெல்லா தான் வந்துட்டு கொஞ்சோ ஃபேமஸா இருந்தது இதெல்லாமே நாங்க எப்பவுமே போயிட்டு வரும் பொழுது எப்பவுமே வந்து வாங்கிட்டு வந்துருவோம் ரெண்டு குடும்பத் குடும்பத்துக்கும் வாங்கிட்டு வந்துவோம்
உம் உம் டீ தூள்ளு அந்த மாதிரியும் அங்க நல்லா இருக்கும்ல
ஆமாங்க டீம் நல்லா இருக்கும் டீத்தூள்ளும் நல்லா இருக்கும்
அதான் இப்போ மலை பிரதேசத்துல ஏறும் போது உங்களுக்கு வாந்தி அந்த மாதிரில்லா வருமா வராது நல்லது நாளா காத்துல கதவு சாத்தனாலே வாந்தி வர கேசு
ஓ செரி செரிங்க தோழி உம் உம் இரு இல்ல இல்ல நம்ம இதெல்லா அப்படி கிடையாது நம்ம வீட்டுல வந்து எங்க அம்மா அம்மாவட்டும் நான் ஆகட்டும் எங்க யாருக்குமே எதுவுமே வாந்தி வராது அ எனக்கு கார்ல போனா மட்டும் இந்த ஆர் பின் பேண்ட்னு சொல்லி சொல்லுவங்க அந்த இடத்துல மட்டும் தல சுத்தும் சுத்துற மாரி இருக்கும் அந்த மாரி சமயத்தில்ல வந்து வாந்தி வராது அ தலை மட்டும் சுத்தும் அப்பமே எங்க அம்மா இந்த வ விக் அதை இதுன்னு ஏதோ ஒ கொடுத்து இது பண்ணிருவாங்க
உம் உம் உம் ஆமா அதேதான் நானும் கல்யாணத்துக்கு முன்னாடியும் எங்கேயும் பெருசா போனது கிடையாது கல்யாணம் ஆகியும் எங்க மாமியார் வீட்டுல அந்த அளவுக்குல்லா வெளியே விட மாட்டாங்க இந்த பாண்டிக்கு அந் இந்த சின்ன சின்ன கடலூர் இந்த பீச்சு சைடு ஊருக்கு போறது பெரிய விஷயம்
உம் உம் உம்
காது அ எங்க மாமியார் மாமனாருக்கு அதனால இப்டியே லைஃப் போது செர் பசங்க பெருசாகட்டு அப் பாத்துக்லா
தோழி அது மட்டு இல்லாம வந்து பாத்தீங்னா இப்ப நம்ப வந்து கூட பயணம் செய்றவுங்க வந்துட்டு நம்ப ஒரு என்ஜாய் பண்ணலாந்தா போறது நம்ம வந்து போற வழிலே வா மிட் எடுத்துட்டே போயிட்ருந்தம்னா நம்ப கூட வரவுங்களுக்கு சங்கட்ட நமக் கு சங்கட்டொ ஐயோ இப்புடி பண்ணிட்டமே அப்டினு அந்த ஒ அந்த ஜேர்னிய வந்து நல்லா இல்லா ம போயிரு
அது அவுங்கவுங்களோட உடல் சுபாவொ அந்த மாதிரி
கண்டிப்பா நா அதனால்தா என் கணவர் கிட்ட வந்து நா சொன்னே அ இப்பொ வந்துட்டு மத்தவுங்க மாரி எனக்கு வண்டில ஏற்னா வாந்தி வரு இந்த மார் ரொம்ப ஊர் சுத்துனா வாந்தி வருன்லா நீங்க நெனைக்காதீங்க எவ்ளோ தூரங் கூட்டிட் போனால் நா வருவே அப்டினெ
இமய மலைக்கி கொடோ பைக்லே போய்டுவீங்க போல
கண்டிப்பா கண்டிப்பாங்க தோழி அந்தளவுக்கு நமக் கு சந்தோஷொ வெளிய போறது ஏனா இவ்ளோ நாள் நம் வீட்லே இருந்தோ
உம் உம் ஐயோ இல்ல அந்த மாதிரி ஃபேமிலிக்காக ஸ்பெண்ட் பண்றாங்க நெனச்சு சந்தோஷப்படுங்க செல பேர் வந்து பணொ பணம் சொல்லி பணத்த நோக்கியே ஓடிக்கிட்ருக்காங்க அவுங்க திரும்பி பாத்தா எந்த ஒரு ஐ ம் நெகழ்வு இருக்காது ஒரு ஞா பகர்த்தங்கள்லா
உம்
இதெல்லா நம் உங்ளோட ஞாபகர்த்தங்கள் எவ்ளோ கோடி குடுத்தாலு திரும்ப கெடைக்
கண்டிப்பா கண்டிப்பாங்க தோழி அதனாலதா நா வந்துட்டு அப்ப கூட எங்கணவர் கிட்ட சொல்லுவே இந்த மாரி நம்ப போய் வச்சுக்கலா ஆ நம்ப வந்து வயசான காலத் துல இத பத்தியெல்லா நம்ப பே சலா அப்டின் சொல்லி ஏனா வயசானா காலத்துல் நம்ளால் பெருசா போ முடியாது அந்த மாரி சமயத்துல நம்ப இத பத்தி பேசிக்கெலா அப்டின்
அடுத்து இன்டர்நேஷ்னல் டூரு ரெடி பண்ணுங்க
கண்டிப்பா கொஞ்சொ சம்பாரிக்கெணுல்ல தோழி அ அதே மாதிரி சம்பாதிச்சுட்டு சேர்த்திட்டு அதுக்கப்புறம் வேணாம போகலாம் சரிங்க தோழி சரிங்க தோழி நம்ம குடுக்கப்பட்ட நேரம் முடிய போதும்ன்னு நினைக்கிறேங்க சரி தோழி உங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள் இந்த மாதிரி இருக்குங்களா
எனக்கு இங்க போகனும் அங்க போகணும்னு கிடையாது ஃபேமிலியா சொல்லுவோம்ல்ல ஜாயின்ண்டா ஒரு வேன் வச்சு எங்கேயா இருந்தாலும் சரி அது மாதிரி போனும் இங்க போனும் அங்க போனும்ன்ற அந்த ஒரு இது கிடையாது
சரிங்க தோழி
போனா போது
சரிங்க த சரி கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிருச்சு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா பேசலாம் நன்றிங்க த நன்றி